ஹலோ ஹலோ வணக்கம்
அலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுள உங்ளுக் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது வணக்கம் எப்டி இருக்கீங்க
கம் நல்லாருக்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே மம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா ஒன்னு பண்லங்க சும்மாதா இருக்க அ என்ன சாப்ட்டீங்க மத்யானோ என்ன
மதியோ மீல்ஸ்சுதா மம்
நா இங்கியா மீல்ஸ் தா ஒயிட் ரைஸு அப்றோ முருங்க கீரப் பொரியல் அதுக்கப்றோ வெள்ள மூக்கடலயு
ம்
ஆ பலா கொட்டையு போட்டு குருமா
நா அப்ப சிறப்பா செஞ்சு வச்சிருக்கு படி மதிய சாப்பாட
ஆம்மா ஆம்மா இப்ப முரங்கீர வந்து அ ஞாயி த்துக்கெழம தா ரேஷன் போறப்ப பறிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு
ஓ
ஆ செரி பருப்பு தேங்காலா போட்டு செஞ்சிட்ட
புரிது புரிதுன
அ அந்த பூ கூட ரொம்ப நல்ல மருத்துவ குணமுடையது அதோடய பூவுல போட்டு மு முருங்கக்கீரப்பூ அது முட்ட போட்டு சாப்ட்டா அவ்ளோ நல்லாருக்கு நல்லது கூட ஒடம்புக்கு
ஓ நீங்க ரெகுலரா செய்வீங்ளா மம்
ஆ நா செய்வ
ஓ எ நா பேசுறது எங்னா எக்கோ அடிக்குதா
ஹலோ
நா பேசுறது யானா எக்கோ அடிக்குதா
இல்ல எனக்கு அடிக்கல எனக்கு நல்லாவே கேக்குது
எனக்கு பேசுறது எனக்கே கேக்குது
அப்டியா சேரி சேரி சேரி நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா மீல்ஸ் தா மம் சாம்பார் ரசம் மோரு ஆ ஒர்க்குக்கு போய்ட்டு வந்த ஏ ஷிப்ட்டு இன்னிக்கு
ஓகே எப்டி மெஸ்ஸு சாப்பாடுங்ளா
ஆமா மம்
ஏ எப்டி நல்லாருக்கா நல்லாருக்குமா
ஆ சூப்பரா இருக்கு ம
ஆ சேரி சேரி ஏ வெஜ்ஜு தா போடுவாங்களா நான்வெஜ்ஜு போடுவாங்ளா
ஒன்லி வெஜ்சு தா மம்
ஓ நா நீங்க வெஜிடேரியனா இல்ல
இல்ல இல்ல கம்பனிலா அப்டி ஃபுல்லா வந்து
ஓ சேரி நான்வெஜ் சாப்பிட்னா வெளிய சாப்புடுவீங்ளா
ஆமா மம்
ஓகே மம் கூப்பிட வேணா அப்டே ஆ மமுன் கூப்டாதீங்க ஆ செரி ஓ அ இன்னைக்கு என்ன டெய்லி சாம்பார் இருக்குமா இல்ல சாம்பார் காரக்கொழம்பு ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் வெரைட்டி ரைஸ்னு இருக்குமா
ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு
சேரி சேரி சேரி சேரி உங்களுக்கு மெஸ் சாப்பாடுலயே உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்னா என்ன சொல்லுவீங்க
ம் சாம்பார் பிடிக்கு மேம் தயிர் அப்ப பிடிக்கு மேம்
சாம்பார் தயிரா ஆமா
ஆமா
இந்த தயிரு நல்லா சாப்ட்டு பழகனவங்க தயிர் இல்லாம இருக்க முடியாதில்ல
அப்டிலா இல்லைங்ளே யார் சொன்னதுங்க
அவரு ஃபா இல்ல ஒரு ஃபைனல் டச் அந்த தயிரோட முடிச்சாதா ஒரு முடிச்ச மாரி இருக்கு
ஓ அப்டி சொல்றீங்க்ளா நீங்க நா அத எப்டி சாப்பிடும்ன்னு வச்சுக்கோங்ளே தயிரு மோரு மிக்சிங் தா நல்லா இருக்கு சாப்ட நீங்க எதும் ட்ரை பண்ணி பாருங்க
தயிரு மோரா
ஆமா மேம் சூப்பரா இருக்கு மேம் அது
சேரி
செரியான காம்பினேஷ அப்றொ ஒரு ஊருகா பாகெட்டு
ஆ ஊர்கா ஆல்வேஸ் அல்டிமேட்டு் ஊர்கான்னா நல்லாருக்கு
பைசியா இருக்கு அதெல்லா
ஆ ஆமா எங்க அம்மா அதுல காரக்கொழம்பு ஊத்தி தயிர்ல காரக்குழம்பு ஊத் தி சாப்டுவாங்க அது ஒரு மா நல்ல டே டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் ம் ஆ ஆமா ஆமா ஸ் அப்றொ ஆமாங்க ஆமாங்க அப்புறொ நீங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக் போயிருக்காங்க அ யூகேஜி ஒண்ணு யூகேஜி ஒரு படிக்கிறாங்க இன்னொருத்தர் செகண்டு படிக்கிறாங்க
ஓகே மேம்
உங்களுக்கு இந்த அவுட்டிங் சினிமா போறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா
ரொம்பவே
ஓகே ஏங்க ஃப்ரீ டைம்னா எங்க போவீங்க
ஃப்ரீ டைம்னா மால்க்கு போம் மேம் மூவி பாக்றதுக்கு
சேரி
பசங்கூட வெள்ள பைக்ல கொஞ்சோ ஜாலியா சுத்துவோ ஜாலியா இருக்க வேண்டிதா மேம் இருக்கிற சின்ன பசங்கதான ஜாலியா இருக்கறது
இப்ப மால்லா வராத்துக்கு முன்னாடினா நீங்க எங்க போவீங்க
எனக்கு தெரிஞ்சு நா இப்ப சுத்த ஆரம்பிச்சிதுலருந்து மால் இருக்குங்ளே இப்டிக்கேட்டா நா என்ன சொல்லுவே
இல்ல இப்பதான மால்லா இருக்கு இதுக்கு முன்னாடி சரி மால் இல்லாதப்பல்லா நாம எங்க போவோ இந்த பார்க்குக்கு போவோ சினிமா இந்த மாரி தான போவோ
ஆமா மேம்
அந்த மாரி கேக்குற மால தவிர வேற எங்க போவீங்க உங்க ஊர்ல என்னென்ன சுற்றுலா தலங்கள்லா என்னென்ன சொல்வீங்க
ஆ எங்க சைடுல வந்து பாண்டிச்சேரில்லா இருக்கு மேம் நல்லா
ஏ சூப்பர் நா வந்துருக்கே பாண்டிச்சேரிக்கு
நாங்க பாண்டிச்சேரி பக்கே தானாங்க கிராமத்து சைட்ல இருக்கோ
எனக்கு பாண்டிச்சேரி ரொம்ப பிடிக்கூ
ஓகே ஓகே மேம்
நாங்க பாண்டிச்சேரி வர மார்ருந்தா திருண்ணாமலையில கால அண்ணாமலையார பாத்துட்டு அப்டியே பாண்டிச்சேரி வர மாரி பிளான் பண்ணுவோ
ஓ நீங்க வந்து சென்னை அந்த சைடா நீங்ளா
இல்ல இல்ல இல்ல பாண்டிச்சேரி எனக்கு பிடிச்ச வான ஒரு ஊரு அந்த அந்த ம் மணக்குள விநாயகர்
ஆ போயிருக்கீங்ளா
ஆ போய்ர்க்கோ ம பண போய்ர்க்கோ பீச் போய்ர்க்கோ
சூப்பர்னா
போயிருக்கோ ப்பா ப்பா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அதாவது நா மட்டூ அ லேடிஸ் பசங்க மட்டுமா சேந்து பாண்டிச்சேரி ட்ரிப் பொ நல்லா இருந்ச்சு
ஓகே ஓகே நல்லாருக்கூ மேம் பாண்டிச்செரி பாண்டிச்செரி ஐட்டம்ஸ்லா ட்ரை பண்ணி பாத்ருக்கீங்களா
ஆ ஆ ஜூஸ்சு ஃபுட்டு ஓகே பட் நாங்க இப்போ ரீசெண்டா வந்தப்போ அந்த அந்த ஃப்ரெஞ்சு ஏரியா இருக் க்குல்ல அந்த செல்ஃபி ஏரியா
ம் ஒய்டவுன் வோட்டன்
அ அங்கெல்லா போயீ செல்ஃபி எடுக்கிறோ நல்லாருக்கு
மேம் அங்க ஷாப்பிங்லா போனா சூப்பரா இருக்கோ மேம் ட்ரெஸ் லா ஃபுல்லா பாரினர் ட்ரஸ்தா அங்களா
அ ஆமா மா மா ம்மா பட் ஷாப்பிங் போல அ
நெக்ஸ்ட் டைம் வந்தாப்ப கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கோ அங்களா சீப்பான ரேட்ல கெடைக்கோ நல்லா இருக்கோ
நல்லாருக்கோ எனக் பிடிச்சிருக்கு பாண்டிச்சேரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்றோ அந்த அரவிந் ஆஸ்ரம்
ம் பாண்டி மாலுக்கு பேய்ர்க்கீங்களா நீங்க பாண்டிச்சேரி மால்க்கு வந்திருக்கீங்களா ஏ மேம் இவ்ளோ தூரோ வந்துருக்கீங்க
இல்ல நாங்க வந்து அ கிட்ஸ்காக தா வந்தோமா கிட்ஸ்க்காக அங்க ஒரு தீம் பார்க் பார்த்தோ வாட் ஆமா அது எதோ ஒரு ஓ ஒர் ஒரு செர்ட்நமி இல்லில்ல பொட்டானிக்கல் கார்டன் வர்ல ஒரு தீம் பார்க் மாரி இருந்
அதான் மேம் சில்ரன்ஸ் பார்க் அது
அப்பிடியா வாட்ரு கேம்ஸ்லா இருந்துச்சு
ஓ அப்புடிங்ளா
ஆமா மாம் மா
ஓ அங்கயா ஓகே ஓகே ஓகே மிருக்குதா
ஆமா மா ஆனான என்னென்னா கொஞ்சோ வெயில் தா கொஞ்சோ ஜாஸ்தியா இருக்கு
வெயிலு தா இப்ப அதிகமா இருக்கு எங்க பாத்தாலூ
ஆமாம் மா ஈவினிங் நல்லாருக்குல்ல பீச்சு சைடு
ஈவினிங் நல்லா இரூக்குன்னீங்னா இப்பதா வெயிட்ல அதிகமாருக்கு மேம் வெயில் தாக்கமே
ம் இப்பதா வந்து அந்த எல்னினோ எல்னினோ க்ளைமட்டுன்னு நேத்தோ இன்னைக்கோதா நியூஸ்ல பாத்தே
வெயில் தா மேம் தாக்கோ அதிகமாயிடுச்சு எதுவுமே பண்ண முல்ல
அது வந்து அ காலநிலை மாறுதல்
ம் ம்
இப்ப மழ வர நேரத்துல வெயில் அடிக்கிறது வெயில் அடிக்கிற நேரத்துல மழ அடிக்கிறது இப்ப ஆடி மாசமே இன்னு பொறக்கல
அ
ஆனா இப்பவே எங்க ஊர்ல செம்ம காத்து
ம் நீங்களா நல்லா அந்த சைடே மேம் இந்த கோயம்புத்தூர் லைன் அப்டியா
ஆமா ஆமா ஆமா ஆமாங்க
அப்றோ என்ன மேம் இயற்கைய மலை சைடுருக்கீங்க நீங்களா ஜாலியாருப்பீங்க போங்க
ஆ ஆம்மா என்னங்க மழையே அந்த சைடுல்லா பாத்தீங்கன்னா அடிக்கடி மழ பெஞ்சுன்னா ஸ்கூல் லீவ் வுடுவாங்க இந்த சைடு லீவே விட மாட்டாங்க
அது என்னவோ கரெட் தா ஆனா விழுப்புரோ மாவட்டோ விடவே மாட்டாங்க
ந கோ இங்கயு இந்த கோயமுத்தூர் சைடுலா மழ லீவே இருக்காது ஏழு மணி வரையு மழ இருக்குஜௌ கொடை க்கானல் வந்து மதுர சைடு தேனி கொடைக்கானல் எங்களுக்கு வந்து ஊட்டி தா ஊட்டி பொள்ளாச்சி ஆ ஊட்டிலா நெறைய தடவ போயிருக் ஊட்டி போயிருக்கோ பொள்ளாச்சி
தாங்க
அது மதுர சைடு திண்டுக்கல் தேனி அ கொடைக்கானல் போணோ ஆனா வந்து தேனி பக்கோ போல போணு
க்கேட்
நீங்க போயிருக்கீங்ளா தேனி
நா தேனி பேயிருக்க தொட்டி பாலத்ல குளுச்சுருக்கே தேனி தொட்டி பாலத்லயே
ஆ ஆனா கன்னியாகுமரி கிட்டயு ஒரு தொட்டிப்பாளயோ இருக்குல்ல
ஆமாமா அது சூப்பராருக்கு மேம் அது நல்லா இயற்கையாருக்கு இன்னுமு இத விட அது நல்லாருக்கு தேனீலருக்கத விட பெஸ்ட்டாவேருக்கு அது
ம் ஆனா என்னனா அப்டியே பெருசா நடந்து போற மாரியே தா ருக்கு
ஆ ஆமா தேனியில இருக்குங்கள மேம் அது எப்டினா வச்சுக்கோ இப்ப வந்து அது எப்டி மலையிலருந்து தண்ணி ஊத்துதுங்ள
ஆமா
அதுலருந்து அப்டியே வந்து இதுல அப்டியே இந்த தொட்டில வரு சூப்பராருக்கு அது வந்து குளிக்கறது
ஆனா இங்க அப்புடி இல்ல க நா போன கன்னியாகுமரி வந்து அ சுத்தி தென்ன மரோ மரோ செடி அந்த மாரி இயற்கையா தா இருந்துச்சு
ம் ஆனா அந்த தேனி சைடுல்லா நல்லாருக்கு பாக்கறதுக்கு
ஆ நல்லாருக்கு நல்லாருக்கு அ மூ ஆ நா போய் பாக்கறே ஏ புடுச்ச டூரிஸ்ட் ஸ்பாட்னா எது சொல்லுவீங்க புடுச்சதுலே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோனா
ஆகம மூனாறு இருக்குங்ளா
ஓ
கேரளா சைட்ல எனக்கு ரொம்ப புடுச்சு இருக்கு அப்றோ வந்து இந்த ஃபாரஸ்ட்லா பாக்கற ரொம்ப புடிக்கு இந்த அட்வெஞ்சரான ஒரு இது போய் பாக்கறது இந்த விலங்கு அந்த மரி அந்த ஃபாரஸ்டா இருந்தா எனக்கு ரொம்பபுடிக்கு மேம் நா போய் பாக்றதுக்கு இன்டரஸ்ட்டா இருக்கு எனக்கு சொல்லுங்க
ட்ரக்கிங்லா பிடிக்குமா
ப்ரெக்கிங்கா
ஆ
ஆ ரொம்ப புடிக்கு மேம் அதுல நா போயிருக்கீங்க ஆ அது என்னது ம் வயநாடு இருக்குங்ளா
ஆமாமா
அதுலா ட்ரக்கிங் போயிருக்க மேம் செம சூப்பரா இருக்கும் மேம் இதுல அந்த கல்லு மோட்டுல பறப்பானுங்க அப்டியே ஜீப்ப ஓட்டு சொன்னா பரப்பானுங்க பிளைட்ல பறகுற மாரி
ஆ
அந்த அவுக்கு நம்ளுக்கே பயமா இருக்குன் வச்சுக்கங்ள ஏனாச் அதெல்லா கவவுறாதுல ஜீப்லா அவ்ளவ் மோடா இருக்கு நம்ளுக்கு பயமாருக்கு என்டா இது எதுக்டா வந்தோன்ற மாரி ஆயிடு நம்ளுக்கு அப்டி இருக்கு
அப்டி இருக்கு ஆனா அவுங்களுக்கு அது ஓட்டி ஓட்டி பழக்கன்னு நனைக்கிற
அவுங்களுகு ஒட்டி ஓட்டி பழ்க்கோ நம்ம உட்காந்துந் போறவங்ளுக்கு அ அப்டி இருக்கு ம் என்ன மேம் மதிய சாப்பாடு செஞ்சிருக்கீங்க வீட்ல
நா மத்தியான அது தா கொட்ட போட்டு அப்புரோ பலா கொட்ட போட்டு குருமா நைட்டு டிஃபன் இருக்கும் தோச இருக்கு தோச மாவு இருக்கு எதனா ஒரு சட்னி பண்ணிக்கலா
ஓகே ஓகே ஓகே ஓகே
ஆமா அப் அப் ஒ நம்ம நைட்டு நீங்க மெஸ்சுல தா சாப்பாடா
ஆ இல்ல மேம் நா வீட்டுக்கு வந்துருவ ஷிப்ட்ல மட்டு இருக்கு போது சாப்டுவ
செரி செரி உங்ளுக் எப்டி போது ஒர்க் எப்டி போது ரொம்ப பரவாயில் தயா ஓகேவா
எதோ போது மேம் சேரிங் மேம் நம்ளுக்கு குடுத்த டைம் காலாவதி ஆகிவிட்டது மேம்
நன்றி நன்றி
நன்றி மேம்